டங்
வண்க்கம் நல்லார்க்கீங்களா
நா நல்லாக்கே நீங்க நல்லாக்கறீங்ளா
நல்லார்க்கங் நீங்க நல்லார்க்கீங்ளா பசங்களா என்ன பண்ணிட்ருக்குறாங்க
அ பசங்கவ் உ வெளி வெளாடிடிக்கறாங்கோ
சர் சரிங்க அப்றம் என்னங்க அதா கோயில் விசேசமல்லா வர்துன் கேள்ப்பட்டங்க
ஆமாங்கோ ஊர்ல கோயில் திருவிழா ஒன்னு வருதுங்க ஆ அப்பூ கம்பு நடுறதுங்க மாவிளக்கு எடுக்குறதுங்க அ பூசட்டி எடுக்கிறதுங்கோ அழகு குத்துறதுங்கோ எல்லா மிக பிரண்ட பிரம்மாண்டமா நம்ம ஊர்ல நட க்குமுங்க
செரி செரிங்க பாத்தோம்னா இங்க சொல்லுங்க
எங்க ஊர்ல இப்படித்தா மூணு வர்ஷத்துக்கு ஒருக்கா நோன்பு சாட்டு வாங்கங்கோ
செரி செரி எப்டி விசேஷமெல்லா எப்டி இருக்குங்க எப்டி கொண்டாடுவீங்கல்ல
ஆ ஒரு இப்ப முதல் புதன் கெழம அன்னிக்கி கம்ப போடுறாங்கன்னா இந்த வாரத்திலிங்க அது அஞ்சு நாள் உம் அஞ்சு நாள் உம் நோம்பு சாட்டா ஆயிருக்குங்கோ ஃபஸ்ட்டு வந்து கம்பம் போட்ட அன்னைக்கி போயி வெளிய வெ நல்லா கலகலனு தா இருக்குன்னு வச்சுக்கங்களே அந்த அஞ்சு நாள் ஊர் மக்கள்லா அந்த கோயில தா சுத்தி இருப்பாங்கோ ஆ அம் அந்த அஞ்சு நாளைக்கு அன்னதானம்ங்கோ மூணு நாள் முனா எப்பவேனா அன்னதானம் சாப்டுக்கலாம்ங்கோ ஆ கம்ப நாட்றதுலேருந்து கம்பம் எடுக்கற வரைக்கி ஊரே ஜே ஜேனு இக்குங்க விழா கொழம்பூன்டு இருக்குன் வச்சுக்கோங்களே இப்ப வந்து ஒரு நாள் கம்ப போட்டாங்கன்னா அந்தன்னைக்கே வள்ளிக்கும்மி பாட்டுங்க ஒயிலாட் டோ அ பழைய நிகழ்ச்சிகெல்லா கொண்டாந்து வைப்பாங்கோ
செரி செரிங்க எங்க ஊர்லயுமே அப்டிதெனுங்க எங்க ஊர்ல திருவிழா திருவிழா அப்படின்னாங்க கம்பம் கட்டுவாங்க கம்பம் நட்டுனதுக்கு அப்புறோ உங்களுக்கு அதுல இருந்து ஏழு நாள் தொடர்ந்து ஏழு நாளு பதினெஞ்சு நாளு இந்த மாரி பாட்டுன்னு சொல்லுவாங்க அது மாரி பண்ணுவாங்க இப்ப பாத்தா ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு விசேஷமா இருக்குங்க ஒவ்வொரு நாளுக்குமே அம்மனுக்கு வந்து ஒவ்வொரு விதமான அலங்காரம் பண்ணுவாங்க அதெல்லா செய்யும்போது பாக்குறது நாளைக்கு வான வேடிக்கை எல்லா பாத்தீங்கன்னா கலர் கலரா நல்லா அ வண்ண வண்ண வாழ் வானவேடிக்கையா இருக்குங்க அதுவும் செய்வாங்க அப்பறோ ஆ நெறையா வந்து அழகு குத்துவாங்க அழகு குத்திட்டு போவாங்க அத நல்லா பாக் ருவு அந்த அளவுக்கு இருக்குங்க ஆ சுத்தி அந்த நல்லா நீளமா இருக்குங்க அந்த மாரி றது சின்னழகு குத்துறது இந்த மாரி நெறையா இருக்குதுங்க அந்த மாரி குத்தும்போது என்ன ஆகுதுன்னா ஆ சாமிக்காக வேண்டிட்டு அவங்க செய்யறத பாக்கும்போது நம்மளுக்கே மனசு இதெல்லா ஒரு மாரி நிகழ்ச்சியா இருக்குங்க அந்த மாரில்லா இருக்குங்களா உங்க ஊர்ல
எங்க ஊர்லயு அதே மாரிதானுங்க இப்ப அப்ப கரக மாரி இப்பாங்கோ ஆ அஞ்சு கரகோ மூணு கரகோ அஞ்சு கரகோல்லா எடுப்பாங்க அந்த கரகம் எடுத்து வரும்போது அன் சாமி ஆடில் பாத்திங்னா நம்மளுக்கே சாமி வராதவங்கோ சாமி வந்தமாரி அருள் வந்துரு நம்மளுக்கு இங்கோரோ அவ்ளோ பூரிப்பப் மிக பிரம்மாண்டமா இருக்கும்ங்கோ இங்கிருந்து ஒரு ஊரே சுத்தி ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஊரே சுத்தி வர மாரி வச்சுக்கங்களே அந்த மாதிரிலா இருக்குங்க அ ம் ஊ நோம்பி மட்டுமில்லாம நெறைய மானிங்கலிலிமே நோம்பியல் நடக்குதுங்க
ஆமாங்க பாத்தா ஒங்களுக்கு பப்பாரி எல்லா கட்டுவாங்க ஒளப்பாரின்ட்டீங்கள அது எல்லா எடுத்து போவாங்க அதுல கலர் கலரா அந்த அதுல தீப போடுவாங்க அதுலயே வந்து பேப்பர்ல வந்து வித விதமான பூக்கள செஞ்சு அது குத்தி ஊர் ஊர சுத்தி எடுத்துட்டு வருவாங்க சொல்வாங்க அவுங்கள செய்யு போது பாத்தோம்னா சாமிகளமேரி இர்ந்தாலு எல்லா அங்ளா இருந்தாத்தா இருக்குங்க எல்லாத கூப்ட்டு சொந்த பந்தத்த பூர கூப்ட்டு கெடா விருந்து போட்டு இன்னு நல்ல ந பாத்தா எல்லாத்தையு கூப்பிட்டு செய்யறதே ஒரு அவ்வளவு மன திருப்தியா இருக்கு இல்லைங்
அப்ற வந்து நைட்ல வந்து நாடக பட்டிமன்ற அ கரகா கரகாட்ட ஒயிலாட்டோ அ குயிலாட்டோ நம் இப்பம் பெண்கலா சேந்து கும்மி அடிக்கறதுங்க அவ்ளோ சிறப்பா கச்சேரிகள நடத்துவாங்கோ அத்னால ஒரு கா திருவிழாங்கள் வந்து நம்ம சம்பரதாய்த்தை தாண்டி நாம்மொன்த கலந்துகோன்டில்லீங்க அ அது எந்த மாசிங்னாலு கந்து இதுலவந்து கலந்துப்பாங்கங்க அ அ கடசில வந்து அ பேர் வந்
கடைசியில தேர்ல வந்து அம்மன் வந்து திருபி உர்ரிவிலா வந்து அன்னையோட நோம்பி நிறைவடஞ்சதுங்க அப்ற
ஆமாங்க எங்க ஊர்லியு அப்படித்தேனுங்க அந்த விஷேசம் மஞ்சள் மஞ்சள் நீராடுவாங்க அந்த ம பாத புஜ்சுகள் எடுத்து குடுத்துட்டு எல்லாருமே வந்து அப்டி யாரு வீட்ட விட்டு வெளி வந்தா அதெல்லா பிரம்மாண்டமா கொண்டாடிட்டுத இருக்கறாங்க இல்லைங்ளா
ஆமாங்க ம மஞ்சதண்ணிய ஊத்வி சொன்னக்கு அப்ற ஞாம் வந்துங்க ஒரு நாள் அப்படித்தாங்க எங்க ஊர்ல நோம்பிலா முடிஞ்சு மஞ்ச தண்ணி ஊத்துவ நா வெளியவெ போகாம இருந்த வீடு தேடி வந்து ஊடிட் போ போயிட்